ஹலோ அ கேக்குதுங்களா கேக்குதுங்களாக்கா ஓகே ஓகே பரவால்ல நா பயந்துட்டே இருந்தங்க நீங்க நல்லா பேசுறீங்க ஆமாமா எனக்கு இப்ப கொஞ்சோ கம்ஃபோடபிள இருக்கு பேசுற ஏனா ஒருத்திங்கலாம் ஒரு சிலர்ங்லாம் பேசறப்ப நமக்கு ஒரு மாரி அ ஸ் கொஞ்ச ஷையா ஃபீலாவு கொஞ்ச அன்கம்போட்டபுளா இருக்கு எனக்கு உங்கிட்ட பேசறப்ப எனக் அப்டியே எ ஓன் சிஸ்டர் கிட்ட பேசற மாரி ஃபீல் ஆகுது ஆ எனக்கு சிஸ்டர் இருக்காங்க
அ அ எவ்ளா நாளாது கல்யாணாயி
ஆ அவுங்களுக்கு ஃபைவ் இயர்ஸ் ஆவுது கல்யாண ஆ சென்னைல இருக்காங்க இங்கில்ல சென்னை சென்னையில கல்யாணம் பண்ணி குடுத்தோ ம் ம் அயயோ இப் இப்ப நா வந் இப்ப எனக்கு வந்து உங்க பைய்ய வய்சா இப்ப வந்து நீங்க எனக்கு ஒரு அட்வைஸ் குடுக்கணு ஆமா நா வந்து எ சிட்டியேஷன் சொல்றே ஓகேங்களா என்னன்னா அ நா வந்து இப்பொரு கம்பென்ல ஒர்க் பண்ணிட்ருக்கே
ஓகே
எனக்கு வந்து அவ்ளோவும் பே இல்ல கம்மி பே தா எனக்கு
சரி
ஆ மத்தவுங்ளா என்ன சொல்றாங்க வேற ஜாப் பாரு அப்டின் சொல்லிட்டுருக் இருக்காங்க செரி நானு வேற ஜாப் பாத்துட்டு இருக்கே பட் இன்னன்னா ஏ எனக்கு பாத்தீங்கன்னா எனக்கு புடிச்சா ஒருத்தவுங்க மேல ஒரு க்ரஷ்னு வச்சுக்கோங்களா க்ரஷனு இருக்கு க்ரஷு
ஆ
இன்ன எனக்கு வந்து அவுங்கள விட்டு போறதுக்கு எனக்கு மனசு வரமாட்டிக்குதா எங்கயுமே பட் ட்டு எல்லா என்ன திட்றாங்க நீ இங்க வந்து எத உனக்கு க்கு முக்கியோ ஏ அப்டி பண்ணிட்ருக்க அப்டின்ட்டு எனக் புரியுது எனக்கு வந்து வேல முக்கியோ அப்புடினு இருக்கு பட் இங் ஆ இந்த எடத்துல வர்றப்ப இந்த எடத்துல லாக் ஆயிட்டனோ அப்டினு எனக்கு தோணுது எனக் க்கு வெளிய வர முட்ல
அவுங்க வந்து ஒர்க் பண்றாங்ளா
ஆமா ஆமா
அவுங்க உங்களோட எப்டி அதிக சேலரியா உங்களோட உங்க
இல்ல இல்லேல்ல அவுங்க என்னோட கொஞ்ச பே அதிகமா தா வாங்குறாங்க
அதிகமா வாங்குறாங்க அவுங்க எவ்ளோ நாள் பழக்கம்
அவுங்க வந்து எனக்கு கிட்டத்த ஓ ஒன் இயரா தா பழக்கோ எனக் ரொம்பலா இல்ல ஒன் இயரா தா பழக்கோ அ எங்க ஊர்தா அ ஒர்க் கோல கொலிக்கு
அ இல்லல்ல ஊர்லா வேண்டா ஆ உங்க ஊருன்னா உங்க ஊருன்னு சொன்னா போதும்
ஆ ஏ ஊரு தா ஆமா ஆ ரிலேஷன் அதட்டு தெம்மார்க் ஆம் ஆமா ஜெஸ்ட் ட்டு எனக்கு அவுங்களுக்கு படிச்சுருக்கு பட் என்ன நானு சொல்லல எனக்கு பட் அப்டியு இருக்கு இப்டியு இருக்கு
என்ன சொல்லாமலே இவ்ளோ டவுட்டு உனக்கு சொன்னா தானப்பா எதாருந்தாலு ஒரு முடிவுக்கு வரு இப்புல்லா எதாவது இப்ப ஒரு கருத்து இப்ப ஏ கிட்ட சொல்றீங்கல்ல அக்கா உங்ககிட்ட பேசுறது வந்து எனக்கு ஓகே அந்த தடுமாட் ட்றோ இல்ல எனக்கு புடிச்சுருக்கு என்னப் இப்ப என்ன பத்தி என்ன ஆ அந்த மாரி சொல்லும் போது அது அவுங்கள்ட்ட சொல்லணு நம்ப கேக்கணு இப்ப ஒரு ஃப்ரெண்ட்டு கிட்ட வந்து நம்ம நார்மலா பேசும்போது கேஷுவலா இது உங்கள்ட புடுச் புடிச்சுருக்குங்க இது உங்ககிட்ட பிடிக்கலேங்க சொல்ற மாதிரி அவுங்ககிட்ட அவுங்க ஒப்பீனியன் நம்ம கேட்டாதான ஒரு முடிவுக்கு வர்லா சொல்லாமலே
இன்ன பயோனா சேர் ஓகே நல்லா பேசிட்ருக்காங்க நம்ப எதாது சொல்லி டக்குன்னு அவுங்க பேசாம போய்ட்டா அது இன்னு கொஞ்ச ஹேட் ஆகும் இல்லேன்ற மாரி யோசி யோசிச்சிட்ருக்
எப்டின்னா இப்போ ஒருத்தவுங்களோட சுச்சுவேஷன் என்னன்னு நம்மளுக்கு தெரியும் இப்ப நான் இப்பே எங்கிட்ட பேசுறீங்க அப்டினா நா என்னன்னே உங்களுக்கு தெரியாது எங்கிட்டேயு இவ்ளோ ப்ராங்கா பேசுறீங்க இல்ல அதே மாரிதா அவுங்ககிட்ட பொயிட்டு நீங்க கேக் கேக்கலா அது ஒன்னு இல்ல ப்ரெண்ட்டு் மாரி கேக்லா நவ் எல்லாத் எல்லாத்துக்கு ரெடி ஆயிகிட்டு போய் கேக்கணு எதுவா இருந்தாலு அக் எதுவா இருந்தாலு நம்ப எப்டி இருக்கணு அக்சப் பண்ணிக்கணு
ம் ம் ம்
எ ஏ அந்த மைண்ட் செட்டுக் ஃபர்ஸ்ட்டு வரணு அந்த மைண் செட்டுக்கு வந்துட்டாலே ஒனக்கு அந்த பயோ பொயிடு
அ ஹ்ம்
நீ வந்து கொழப்பிக்கிட்டே இருந்தீயன்னா தெளிவான முடிவு வெடுக்க முடியாது ஏ எஸ் ஆர் நோ எஸ்ஸுனாலு ஓகே நோனாலு மறுபடியு ஃபர்ஸ்ட்லந்து ஆரம்பிக்கலா ஒன்னு தப்புல்ல புரிதா அ ஃபர்ஸ்ட் அவங்க மைண்ட்ல என்ன இருக் க்கு அவங்க என்ன நெனைக்கிறாங்க நம்பள பத்தி அவங்களோட ஒப்பீனியன்னா நம்பள பத்தி வந்து ஓகே தானா இல்ல எதாவ்து பேட் கமெண்ட் இருக்கா இதெல்லா ஃபர்ஸ்ட் நீ கேக்கணு பிப்புறோ இது பண்ண கேக்குறதுக்கு முன்னாடியே வந்து என்ன பத்தி என்ன நெனைக் க்றீங்க உங்க பியூச்சர் பிளான் என்ன எப்டில்லா உங்களுக் லைஃப் ஸ்டைல் அமையணு அப்டின் நீங்க எதிர்பா எதா கேக்கலா ஒன்னு தப்புல்லையே அவங்க சொல்லுவாங்களா எனக்கு இப்டி இருக்கணு இந்த மாதிரி இருக்கணு னு இப்டில்லா இருக்கணு அதுல நீ எதாவது பேசாவுறியா
நா வந்து அதா நா வந்து அவங்கிட்ட கேக்குற பேசதா நல்லா பேசுவாங்க சுத்ததுக்லா வெளியெல்லா ஜாலியா போயிருக்கோ ஃப்ரெண்ட்ஸ்ல்லா கேங்கதா போவோ ஃப்ரண்ட்ஸ்ஸெல்லா அ நல் ல்ல நல்லா பேசுவாங்க எனக்கு என்னனா இப்ப நா எதாவது கேட்டு ஐயோ அவங்க மறுபடியுமே என்ட்ட பேச தாம் நடுவுல கொஞ்ச நாள் என்ட்ட பேசாம இருந்தாங்க சும்மா ஃபிரண்ட்ஸ்க்குள்ள சண்ட மார்தா நார்மல் சண்ட அதுக்கே எனால ஐயயோ என்னடா பேசாம இருக்காங்களே என்ற மாரிலா அப்பறோ நானேப்போய் வாலண்டரியா பேசி அப்டி இப்டின்னு போய்ச்சு
அது அப்டிதா இருக்கு ஆனா பேச சாமலே போய்ட்டாங்க அப்டினாதா பிரச்சன அந்த மாரி இஷ்யூலா வராதுன்னு நெனைக்கிற நீ தாளாரமா பேசலா எனக்கு தெறிஞ்சு நீங்க ஃபஸ்ட் அவங் ஒ ப்பினியன் என்ன அவங்க மைண்ட் செட்ல என்ன இருக்குன்றத ஃபர்ஸ்ட் நீ கேதர் பண்ணனு
ம் ம்
அப்பறமாதா நீ எதா இருந்தாலு ஒரு முடிவுக்கு வரலா
ஓகே ஓகே
ஆமா உண்மைலே நீ எப்டி இருக்கணு தெரியுமா போல்டா இருக்கணு
எதையு ஃபேஸ் பண்ணனு ஆனா ஃபஸ்ட் வந்து இன்கம் அது இருந்தாலே எல்லா பிர ச்சனையு ஃபேஸ் பண்ணலா
ம் ம் ம் அதா எல்லாரு அதா சொன்னாங்க இப்ப ஒரு பொண்ணுங்ன்னா கூடோம் பிரச்சன கெடையாது பையன்றப்ப நீ நல்லா இன்கம்ல இருந்தாதா ஒனக் கு ஒன்னு இல்லன்னா அடுத்து அடுத்து அடுத்தத்துன்னு வருமோ
அப்டின்னு ஒன்னு இது இல்லன்னா அது அப்டி சொல்ல வரல ஃபஸ்ட் வந்து நம்மளுக்கு ஏம் நம் ம்ப வருமானந்தா வந்து நம்ப வாழ்க்கைய தீர்மானிக்கு மணி அது வந்து வாழ்க்கைக்கு ரொம்போ இப்ப இருக்க ஜெனரேஷனுக்கு ரொம்பொ ரொம்பொ இம்பார்ட்டன்ட் அது இல்லாம நம்ப நம்ப நம்பளுக்கு ஒரு ஒடஞ்சி உக்காறோன்னம்போது நம்மளால ஒரு விஷயத்த பண்ண முடியு நம்பளால சுயமா நம்ப கால்ல நிக்க முடியுன்னம் போது அத ஃபேஸ் பண்ற கெப்பாசிட்டி நமக்குள்ள வந்துரு அத ஃபஸ்ட் நீ இது பண்ணிக்கனு ஜென்ஸ் எப்பைமே ஒரு ரொம்போ போல்டா இருக்கணு நீ போல்டா இருந்தாலே அந்த விஷய ஒனக்கு தானாவே நடந்துரு பரவால்ல அவ வந்து அவனோட கோல் நோக்கி ஓடுறா அவ மணி மைண்டடா இருக்கா நம்ம மேலேயு வந்து கொஞ்சொ பாசமா இருக்காப்புல அப்டின் ன்ற அந்த கான்செப்ட் வந்து அ கொண்டு வரணு அது வந்து நீ ஏர்ன் ஏர்ன் பண்ற விதத்துலதா இருக் செல பேர் வந்து வேலைக்கு போயிட்டு லவ் பண்ணுவாங்க செல பேருக்கு ஸ்கூல்ல இருக்கு காலேஜ்ல இருக்கு பஸ் டிராவலிங்ல இருக்கு ஆ எதோ ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல ஃப்ரெண்டு கூட வந்து அறிமுகமாயி இருக்குல்லையா ஜென்ச பொறுத்த வரிக்கு ரொம்ப கண்ட்ரோல் மைண்ட் செட் அது அது இருந்தா கண்டிப்பா அந்த விஷயோ வந்து உங்களுக்கு நடந்துரு அவுங்ளே சொல்லிடுவாங்க லேடிஸ் வந்து ஃபஸ்ட் யாரு சொல்ல போறதுல நா வந்து இப்டிதா அவுங்கள விரும்பறேன்னு எந்த லேடிஸு சொல்ல மாட்டாங்க ரொம்ப ரார்
டு தமாம்
ஜென்ஸ் வந்து அத ரொம்ப எதிர்பாப்பாங்க எதிர்பாத்து எதிர்பாத்து டென்ஷனாயிடு இப்டி நடந்துருமோ அப்டி நடந்துருமோ ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களோ எது நடந்தாலு அத நீ ஃபேஸ் பண்ண ரெடியா இருக்கணு
ம்ஹும்
அதுக்கு நீ ஒன்ன இது பண்ணிக்கணு அதுக்குதா நெறைய யோகா மெடிடேஷன்ல்லா இருக்கே நம்ம மனச வந்து நம்ப கண்ட்ரோல் வச்சு ஒரு ஜென்ஸ் ஒரு ம ஒரு மைண்ட கண்ட்ரோலா வச்சுக்கிறா அப்டின்னா யாராலியு ஒன்னு பண்ண முடியாது
ம் ம் ம் நா அப்டே யோஸ்ச்சு யோஸ்ச்சு அப்டே எனக்கு மைண்ட் எப்டி தெர்மாக்கா இருக்கு அப்டே ஓவர் திங்கிங்ல போற நானு
அது பண்ணவே கூடாது
அதுதா இப்ப வந்து இப்ப லாஸ் அவுங்ளுக்கு தேவ இல்லாம போய் அவுங்க வாட்ஸ்அப்ல போய் அவுங்க லாஸ் சீன் பாக்கது
அது ரொம்ப ரொம்ப முட்டாள் தனோ
அது மாரி ஆன்லைன்ல வராங்களா மெசேஜ் பண்லாம் பண் அவுங்க பண்ணா கூட நா யோசிக்கிற பண்லாமா மெசேஜ் பண்லாமா அப்டின்ட்டு
இல்ல நீ பண்ணலா தப்புல்ல அ ஒரு நாளைக்கு இப்ப ஃபஸ்ட் டைம்லா நீ ஒரு டைம் பத்து வாட்டி பண்ணா அவங்க ரெண்டு வாட்டி பண்ணுவாங்கன்னு வச் இல்ல நீ பத்து வாட்டி பண்ணாலுமே அவுங்க பத்து வாட்டி ரிப்ளே பண்ணுவாங்கன்னா நீ இந்த வாட்டிலா ரெண்ட் ரெண் அத வந்து கொறச்சிக்கணு ரெண் ரெண்டா நீ கொறச்சிக்கணு நீ கொறைக்க கொறைக்க அங்கேந்து இம்ப்ரூமெண்ட் நம்பளுக்கு தெரியு இருக்குதா இல்ல இவ நெறைய நம்பளுக்கு மெசேஜ் பண்ணுவா ஏ இவ திடீர்னு கம்மியா பண்றா அது டக்குனு கொறைக்க கூடாது ஆ ஒரு அஞ்சு டைம் பண்ணியா ஒரு த்ரீ டைம்ஸ் பண்ணு ஒரு ரெண்டு டைம்ஸ் பண்ணு அதுக்கப்பறோ கால்ல ஒன்னு ஈவினிங் ஒன்னு பண்ணு அந்த லாஸ்ட் டைமு லாஸ்ட் சீனு ஆன்லைன்ல இருக்காள இதெல்லா நீ பாக்கவே வேண்டா ஒருத்தவங்கள பத்தி தெரியு பழகுறத வச்சு நம்மளுக்கு தெரியு இவுங்க வந்து அ அவங்களோட குணாதிசயங்கள் பத்தி தெரிஞ்சாலே நம்மளுக்கு வந்து பாதி மென்டல் ப்ரெஷர் வந்து கொறஞ்சிரு புரிதா எல்லார்கிட்டயுமே பேசுவா எல்லார்கிட்டயு கேஷுவலா இருக்கறாங்களா இல்ல குய் குயிக்கா இருக்காங்க அதாவது கேள்வி கேட்டா தா பதில் சொல்றாங்க ஏன்னா அவுங்க வந்து நல்ல கேரக்டர் வாலண்ட்ரியா எல்லார்கிட்டிமே பேசுறாங்க அப்டின்னா அவுங்களியு தப்பு சொல்ல முடியாது பழகுனதுக் அப்ற தா பழகுற விதத்த வச்சுதா நம்ம எதயுமே மைண்ட் செட்ல எடுத்துக்க முடியு அப்டிலா இரு கும்போது அவுங்க என்ன மாரி கேரக்ட்ரு எல்லார்கிட்டயு ஜெனியுனா பேசுறாங்களா இல்ல நம்ம பேசனா மட்டுதா ரிப் மே வருதா இல்ல நம்பகிட்ட கம்மியா பேஸ்ட்டு மத்தவங்ககிட்டெல்லா அதிகம பேசுறாங்களா இதெல்லா நீ கெஸ் பண்ணிட்டா நம்பளே ஒரு முடிவுக்கு வந்தல்லா அது ஆனா அந்த மாரி நாங்க ஃபோட்டோஸ் பாக்குறது வாட்ஸப்ல லாஸ்ட்டு சீன் பாக் கற்து இதெல்லாமே நீ பண்ணவே கூடாது இது வந்து உனக்கு நல்ல இதுவ குடுக்காது கண்ட்ரோலா இருக்கணு ஒரு வார்த்துக்கு இருக்கணு இ இருந்தே ஆகணு இருக்கணு இருக்கணு இருக்கணு இருக்கணுன்னு உங்க மைண் செட் வந்து வேற எதுக்காது போக்கஸ் பண்ணணு ஒன்ன பிஸியா நீ வெச்சுக்கிற அதாவ்து இந்த ஒர்க்கு இந்த மாரி ஃபோன் கால்ல பேசுறது இல்ல இந்த மாரி வேற எதுலியாவ்து ஏ உ கான்சப்ட்ட மாத்திட்டேன் வெச்சுக்கோயே
ம் ம்
தலந்து நீ வெளியில வந்தல்லா அவுங்க ஒரு பொருள் நம்பளுக்கோசோ இருக்குன்னா அது கண்டிப்பா நம்ம கிட்ட வரு எஃபட் போடுனங்கன்ற அவசியமா கெடையாது
ஓ
அத நம்ப எஃபட் போட்டு போட்டு நம்ப்ளுக்குள்ள பயத்த க்ரியேட் பண்ணிக்கிறோ இப்பிடி ஆயிடுமோ இப்படி ஆயி டுமோ அ இவ ஆன்லைன்ல இருக்காலோ அப்ப நம்பகிட்ட பேசாம வேற யாருக்கிட்டயோ பேச அதெல்லா சுத்த போரிங்கான விஷ்யு இப்ப நம்ப ஒய்ஃபு கல்யாணம் பண்ணிட்டேனா நம்ப ஒய்ஃபு எந்த நேரம் மெய்ன்டென் பண்ணிட்டே இருக்க மாட்டோ வீட்ல இருக்கா சம்ச்சு போனா அந்த கான்செப்ட்லதா இருக்கணு ஓகே எ ஃப்ரெண்டு ஒருத்த இந்த மாரி இருந்தா அவ சொல்லி அவங்கிட்ட இருந்து கத்துக்கிட்ட நா இதெல்லா
அ ம் ம் ம் ம்
நானுமே உன்ன மாரி கேரக்டர்தா
ஓ பட் அதா அதுதா நீங்க நீங்க சொல்லத்லா எப்படி தெரிம்மா இருக்கு ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பேசன் சொல்லுவாங்கல்ல எனக்கு நீங்க நீங்க சொல்றப்ப எனக்கு அந்த மார்தா இருக்கு
ன்ன என்னெய பாக்குற மாரியே இருக்குது வடிவேலு சொல்ல மாட்டா என்னையே பாக்குற மாதிரி நானு உன்ன மாதிரியேதா அதெல்லா அ வந்திருக்காங்ளா ஆன்லைன்ல இருக்கு இவங்க வேற யார்ட்டயாத் பேசுறாங்களா அதெல்லா ஜஸ்ட்டு எனக்கு ஃப்ரெண்டுதா அவுங்க ஆனா ரொம்போ பு டிக்கு ன்னா அவுங்க வந்து கல்யாண ஆய்ட்ச்சு அவங்க வேற ஒரு லைஃப்ல இருக்காங்க எனக்கு கல்யாண ஆய்டுச் சு நா ஒரு வேற ஒரு லைஃப்ல இருக்கே அவுங்க மேல எனக்கு ஒரு ஃக்ரஷ் கு எனக்கு அவ்ங்க மேல க்ரஷ்ஷு க்ரஷுன்னா அவ்ளோ தா ஃப்ரெண்டு இருந்தாலு அந்த மார்ல்லா நா பாக்குறே ஆனா அவ அந்த மாரி கெடையாதுப்பா
அ
நம்ப ப்ரொஃபைல கூட வந்து பாக்க மாட்டா பயபுள்ள அவரோட ஃபோக்கஸ் எல்லா ஃபேமில மணி இன்கம் அவ்ளோதா இந்த ஜொல்லு பார்ட்டியெல்லா கெடையாது அது வந்து எனக்கு எப்டி சொல்ல ஆனா ஒரு அடிமட் ட குடும்பத்தில இருந்து வந்த புள்ள அதாவ்து ஃபேம்லி சப்போட்டே இல்லாம வீடு கூட வந்து அ ஒ ஒரு சொந்த எடங் கெடயாது அப்னார் அப்னார்மலான ஒரு எடம் ஒதுக்குப்புறமான ஒரு எடத்துல இருந்து வந்து அந்த புள்ள க சம்பாதிச்சு கல்யாணம் பண்ணி இன்னிக் கி வந்து ஒரு ஃபிஃப்டி லாக்ஸ் ஒரு இன்கம் வந்து அது வெச்சிருக்கு கைல பிராப்பர்டி வெச்சிருக்குதுன்னா உழைப்பு
உழைப்பு அ ஆங்
லேடீச தேடி போணுன்ற அவசியமே அவனுக்கு கெடையாது புடிச்சா போல்டா வந்து பேசிருவாப்புல இத இப்டி இப்டிங்க உங்கள பா உங்கள பாத் ருக்கங்க உங்கள புடிச்சிருக்குங்க அவ்ளோதா நா என்ன ரிப்ளே பண்றேன்ற கான்செப்ட் எல்லா போக் கூடாது.
ம் ம் ம்.
நம்புளுக்கு இந்த மாரி நச நச நம்ப்ள கண்டுக்வே அப்டி ஒரு கான்செப்ட்ல போவுது அது. ஆனா அ நல்ல குட் குட் பெசன் அதவ்து த ப்பான ஒரு இஷ்யூக்கு சொல்லல நல்ல ஃப்ரெண்ஸுங்குளு நல்ல நம்புளுக் சப்போட்டு எனக்கு எதோ ஒரு ஆசரோ ஹெல்ப் பண்ணுவாப்புல.
ம் ம் ம் ம்.
அது ஒன்னு பிரச்சின இல்ல அந்த மாதிரி இருக்கு செரி டைம் ஆயிட் ச்சி நானு கூப்பறே இப்போ வெள்ல போறா பைய நா கூப்பறே பாய்.
அ அ.
என்னாப்பா சொல்லுங்க ஹ